சிஸ்டர் என்ன பண்றீங்க
ஆஹ்ஹா இப்பதா கொஞ்ச வேல எல்லாம் முடிஞ்சுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா சிஸ்டர் துணிய எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கே
நீங்க போன இதுல வந்துட்டு நெறைய ரெசிபிலாம் நீங்க ஷேர் பண்ணீங்க அந்த டேட்ஸ் வச்சு அந்த உடைச்ச கடல போட்டு ஒரு ரெசிபி ஆஹ் ஆஹ் அது எனக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்துச்சு அந்த மாதிரி வேற ஏதாது ரெசிபி இருந்துனா நீங்க ஷேர் பண்ணுங்க தோழி
ட்டு அந்த என்னது பச்சைக்கல்ல இது சொல்லுவாங்க கிச்சன்ல அது ஒரு நிமிஷம் இருங்க அந்த நேம் பச்ச பயிர் இல்லைங்க சிஸ்டர் அந்த இது கல்ல இது நெலக்கடலை சொல்லுவாங்களே கிரௌண்ட்நட் சொல்லுவாங்கல ஆ இல்ல முழுசாவே இருக்கும்ல ஆ வேர்க்கடல வேர்க்கடல அந்த வேர்க்க அந்த வேர்க்கடல ப்ப வந்து காஞ்ச வேர்கட்ல இருக்குல்ல சிஸ்டர் கடையிலல்லாம் விக்கும்ல இந்த நெலக் நெலகடலைன்னு சொல்லுவாங்கல கடையிலல்லாம் பாக்கெட் பண்ணி விப்பாங்கல அது இத அப்டின்னு நீங்க வாங்கினீங்கன்னா இந்த அ இது அந்த நெலக் நெலகட்ல நீ வாங்கி அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிக் இதே மாரி பொட்டுக்கள்ள மாரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க டே நல்லா பண்ணிட்டீங்கனா நீங்க அந்த ரோஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சோளெல்லா கொஞ்சோ வந்துருங்களா அந்த தோள் எல்லா நீங்க அப்படியே எடுத்துருங்க அப்டே நல்லா கொஞ்ச உதிர்த்து விட்டு அந்த தோல் எல்லா அப்டியோ கொஞ்சோ பொடச்டீங்கன வேஸ்ட் பன்னத கொஞ்சோ ஒரு எ அந்த தோலோடு எடுத்து வச் ட்டு அது நல்லா கொஞ்சோ ஆறி இல்லெங்கள அதோட வந்து திருப்பி இந்த மாதிரி ந இருக்குகில்லைங்க நட்ஸ் நீங்க கூட சேத்துக்லா உங்களு நட்ஸ் வந்து புடி கில ஆப்பிள்னா கூட நாட்டு சக் கர இருக்கு இல்லைங்க நாட்டு சக்கர வந்து உங்க சுகருக் கேத்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலா ஆனா மேஸ்லி வந்து டேட்ஸ்தா வந்து ரொம்ப வந்து நல்லதுன் சொல்லிருக்காங்க டேட்ஸ் நீங்க வந்து அதே மாதிரி இனிப்புக்கு தேவையான ஏழு எட் டு அந்த மாதிரி நீங்க வந்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிருங்க கிரைண்ட் பண்ணனீங்கன்னா வந்துட் அதுலயு வந்து கொஞ்சோ எண்ண பச உங்களுக்கு இருக்கு சோ வந்துட்டு நிலக்கடலிலயே உங்களுக்கு கொஞ்சோ ஆயில் மாரி கொஞ்சோ வரால நீங்க அதுக்கு எக் டா நீங்க நெய் எல்லா நீங்க அப்ளை பண்ண வேண்டா
இப்போ வந்து அந்த நிலக்கடல பிளஸ்சு அந்த இது டேட்ஸையு போட்டு அப்படி மிக்ஸ் சில ஓட்டணு
ஆ ஆமாங்க சிஸ் அப்டியே நீங்க நல்லா நீங்க ஓட்டனீங்கன்னா அது நல்லா ஒரு பவுடர் மாரி வருங்களா அந்த பவுடர் வரும் போது அந்த மிக்ஸி நம்ப கிரன் மிக்ஸிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் மாரி ஒன்னு இருக்குங்க அந்த ஆயில்லியே வந்து நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைல கொஞ்சோ ஒட்டுற மாரி கொஞ்சோ சாஃப்ட்டா தா இருக் கொஞ்சோ புடிக்கிற மாரி தா சாஃப் த த இருக்கு அத நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச ஷேப்ல வந்து நீங்க அப்படியே கொஞ்சோ நெ உருண்டையாவு புடிச்சிக்கலா இந்த வட மாரி நீங்க கைலியு இந்த மாரி தட்டி அந்த ஷேப்லயு வச்சுருனீங்க கொழந்தைக்கு நீங்க குடுத்தீங்கனா கொழந்த கொஞ்சோ சாப்புடு நெலக்கல்ல சாப்ட்டீங்கனா கொழந்த கொஞ்சோ நல்ல வெயிட் போடு கொஞ்சோ ஹெல்தியாவு இருக்கு சொல்லுவாங்க
ஓகே இன்னு இது எத்தன் நாள் வச்சு சாப்பிட்லா
இது நீங்க வந்து ஒரு செவன் டேஸ்க்குள்ள ஒரு ஒன் வீக்குள்ள நீங்க சாப்ட்டறல்லாங் சிஸ் இத கொஞ்சோ வெளியே தானே வைக்கிறீங்க ஆ ஃபிரிட்ஜ்ல ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலா பட் ஃபிரிட்ஜில இது வந்து வெளியதா மோஸ்ட்லி வச்சி சாப்ட்றா மாரி சொல்லிருக்காங்க ஃபிரிட்ஜில வச்சீங்கன்னா கொஞ்ச நீங்க கூலிங் குறைசதுக்கப் அப்பற சாப்பிடிடுங்க நீங்க
செரி ஓகே ஆ ஆ இதான் அந்த அந்த கப் டைப்போ இப்போ கடையிலல்லா நம் ஸ்வீ்ட் வாங்குறோயில்லையா இப்ப வந்துட்டு அந்த சூவருண்டைன்னு சொல்ட்டு விக்காறாங்கில்லையா இப் அதே மாதிரிதான் இச்சு ப்ளஸ்ஸு ம் இந்த மாதிரி நீங்க சொன்ன நட்ஸ்ஸெல்லா சேத்து அப்படியே உருண்ட மாதிரி புடிச்சு பண்றாங்க அது வந்துட்டு அதே நான் சாப் இருக்கேன் பட் இந்த மாதிரி மிக்ஸில போட்டு எல்லா ஒரு இதுவா வந்துட்டு நானு ட்ரை பண்ணதில்ல நா பண்ணி பாக்குறே நானு
ஆ ஓகேங்க சிஸ் சிஸ்டர் இன்னொன்னு கூட இருக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா நக்கட்டீஸ்ன்னு சொல்லி நக்கட்டீஸ் மீன்ஸ் வந்துட்டு அது ஃபஸ்ட் வந்துட்டு இந்த இது பச்சப்பட்டாணி இருக்கல சிஸ்
ஆமா ம்
பட்டாணி அப்பற வந்து கேரட் வந்து நீங்க கொஞ்சோ ரவுண்ட் ரவுண்ட் நீங்க கொஞ்சோ கட் பண்ணிக்கோங் அதுக்கப்பற வந்து உருளக் கெழங்கு உருளக்கெழங்கயு நீங்க வந்து குட்டி குட்டிய நீங்க கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அத வந்து நீங்க வந்து இது இட்லி பாத்திரத்துல கொஞ்சோ நல்லா வேக வச்சிக்கிட்டே சிஸ்டர் அதனால கொஞ்சோ வேக வெச்சி நீங்க எடுத் ஒரு டென் டூ மீன் கொஞ்சோ நல்லா வேக வச்சிங்னா அத் அது நல்லா வெந்துருங்ள கையிலேயே நல்லா உங்களுக்கு நஸ் அ பட்டாணி கேரட் உருளக்கிழங்கு அத் அதே மூணே வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுருங்க நீங்க
ஆ ஓகே எவ்ளோ நேரோ ஒரு பதினைஞ்சு நிமிஷ்
வந்து ஓரளவுக்கு நல்லா அது வெந்துருங் லா வெந்தருச்சுன்னா நீங்க வந்து சுண்டல் நீங்க வெந்தருச்சான் எடுத் க்குபோது பாக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த தோல் எல்லா உறிஞ்சு வரும் இல்லைங் சிஸ்டர் உங்களுக்கு
சுண்டர்ல சொல்றீங்களா இல்ல பச் ச்சப்பட்டாணியா.
கிரீன்லீ கிரீன் கலரா இருக்
கிரீன் பீஸ் தானு சொல்றீங்க நா ஃப்ரோசன் பீஸ் வாங்குவ அது அத கூட யூஸ் பண்ணிக் க்லால
ஆ அது வந்துட்டு நீங்க நீ பச்சப்பட்டாணினா கொஞ்ச டேஸ்ட் நல்லா இருக்கு பட் அதுதா சொன்னாங்க. நீங்க சுண்டலுங்க போது அது ஒரு தனித் டேஸ்ட்டா இருக்குல்லைங் சிஸ்டர் உங்களுக்கு.
ஓ அப்படியா செரி ஓகே செரி நா இது பச்ச பட்டாணி அப்ற கேரட். ட்டு
உ உருளக்கெழங்கு உருளக்கெழங்கு அதல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க வந்து வேக வச்சு திங்ன அந்து வெந்ததுக்கு அப்றோ பாத்தீங்கனா அந்த பச்சப்பட்டாணியோட தோல் வந்து உங்களுக்கு வந்துரு அது ஆட்டோமெட்டிக்கா நீங்க உங்களால முடிஞ்சளவுக்கு ரிமுவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அத நம்ப சாப்புட் ந்து போது அந்த தோல் வந்து நமக் க்கு வாயில சிக்குற மாரி இருக்கும். சோ அந்த தோல நீங்க வந்து எடுத் எடுத்துட்டு நல்லா வந்து அந்த உருளக்கழங்க மேஷ் பண்ணுவோல. அது அல்லது ஒரு ஃபோக்ஸ் ஸ்பூன்னு அப்டி கூட மேக் இது பண்ணிக்க நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலா சப்போஸ் நல்லா மசியும் போது மசில அப்டின்னா மிக்சில கூட வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலா நீங்க. நல்லா நீங்க கிரைண் பண்ணிட்டீங்ன்னா அத நல்லா ஒரு பெசஞ்சுகோங்க அதோட கொஞ்ச இந்த வெள்ள ரவ இருக்குங்கள. வருத்த ரவ ரோஸ்ட் பண்ண ரவென்ஸ் சொல்லுவாங்.
ஆமாமா உம்.
அதைய வந்து கொஞ்சமா சும்மா ஒரு கப் இருக்குற மாரி அந்த ரவய வந்து அதுல போட்டு நல்லா நல்லா வந்து ரவ பிளஸ் அந்த வேக அந்த மசுச் விட்ருப்பிங்கல வேக வச் அதையே வந்து அத நல்லா நல்லா பெசஞ்சுகோங்க நல்லா பெசஞ்சு விட்டுட்டு தோசக்கல் எடுத்துக்கோங்க தோசக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல கொஞ்சு கீழ வந்து பட்டர் இல்லனா ஆயில் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆ நி பட்டரு ஆயில் அப்டி இல்லைனா உங்களுக்கு நெய் உங்களுக்கு எது புடிக்கிதோ அத நீங்க அப்ளை பண்ணிக்கலா.
உம்.
அத நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்ச ஷேப்ல இந்த இந்த நீளமா இந்த சிப்ஸ் மாரிலா இருக்குளைங்க கொஞ்சு நீளமா அந்த அந்த வரிக் கி ஷேப்லா இருக் குள்ளங்க அந்த மாரி ஷேப்ல நீங்க வந்து நீங்க தட்டி அந்த அந்த தோச கல்ல போட்டு ரெண்டு பக்கமு நல்லா கொஞ்சு பிரௌனிஷ் ஆகற அளவுக்கு மேல மேல கொஞ்சு நெய் அல்லது ஆயில் போட்டு நீ ரெண்டு பக்க நல்லா கொஞ்சு வேக வச்சியேடுத்திங்கன்னா மொரு மொருன்னு கொஞ்சு கொழந்தைங்களு கொஞ்சு ஹெல்தி ஹெல்தியான நக்கடீசுன்னு சொல்லி நா ஒரு யூடியூப்ல பாத்த கலரு ஆ லட் மாறிங்க
சரி இது எப்போ எவ்ளோ ரவ போடணு இப்ப வந்துட்டு ஒரு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சு பட்டாணி போட்டு வேக வைக்கிறோனா இப் இப்ப அதுக்கு வந்துட்டு எவ்ளோ ஈக்குவலா நம்ம ஒரு ரவ அட்
சும்மா நீங்க சும்மா நீங்க கொஞ்சு சும்மா அது கொஞ்சு மேல இப்ப நம்ம வந்துடு இந்த
ஓ அது கொஞ்சூண்டு நம்ம போடுறது அவ்ளோதா
ஆ ஆமாங்க ரொம்ப ரொம்ப வந்து நீங்க கொஞ்சமா போட்டாலு அந்த வெளியே வந்துட்டு அந்த இது தெரிஞ்சிருல்லைங்க அந்த வேக வச்சு தெரியு அத வச்சு ரொம்ப வேந்தாலு அது க தோச கல்ல வந்து ஒட்டிக்கு அந்த உருளை கெலங்கு கேரட்லா உருட்டிக்கோ சோ நீங்க வந்து ஓரளவுக்கு நெறியா இருக்க மாரி போட்டீங்ன்னா ஓரளவுக்கு ரவ தோசக்கல்ல வந்து கொஞ்சும் நல்லா கொஞ்சு க முறுமுருன்னு உங்களால வெந்து வருமா சோ சாப்பிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இல் பிய கொஞ்சு நல்லா இருக்கு
உங்குளுக்கு அதுல வெந்தாவே போதுமா இந்த ரவ
ஆ அ தோச கல்ல வெந்தான இல்ல வேறது ஆல்ரடி தோசை கல் தோசைக்கல்லதன அ தோச ரெண்டு பக்கமு நீங்க திருப்பி விடும்போது அதுவே ஒரு ஃபை டு பை டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கு வேகும்ல சோ ரவ வந்து நல்லா நீங்க அந்த வேகவச்சிதிலேயே பெசையும் போது கொஞ்சு நல்லா ஊரிருக்குங்களா அப்படிங்க மோது ஆ அப்படிங்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சு நல்லா கொஞ்சு வெந்துரும் கொஞ்சு ரெண்டு பக்கமு நல்லா ரெண்டு பக்கம கொஞ்ச நல்லா கொஞ்ச மொறு மொறுன்னு கொஞ்ச இந்த ப்ரவுன் கலர் செக் கலர் வந்ததுமே நீங்க எடுத்து போட்டு நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க சேவ் பண்ணலா நீங்க
அப்படியா
இன்னொன்னு சட்னி கீத ஏன்னா வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்க ஸ்பைசி போனாலும் கொஞ்சம் சட்னி கீது இந்த இந்த இந்த டொமேட்டோ சாசு தேங்கா சட்னி அதோட நீங்க கொடுத்தாலமே குழந்தைங்க கொஞ்ச லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்ச
ஓகே இது நல்ல ரெசிபின்னு நினைக்குற இப்ப ஸ்கூலுக்கு எ பையனுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து அனுப்புலா இந்த இது பண்ணி இப்பதா ரீசன்டா இத உருளைக்கிழங்கு கட்லட் நானு பண்ணி குடுப்ப யூசுவலாவே நானு இந்த இப்ப ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட் போறாங்கல்லையா அதுக்கு வந்து என்ன குடுக்குறதுன்னே எனக்கு அது ரொம்ப ஒரு மாரி எப்பயு ஒரு டென்ஷனாவே தா இருக்கு என்ன குடுக்குறனு வேற காலைலயே கேட்டுருவா அது வந்துட்டு நா யோசிச்சிட்டே இருப்பேன் என்ன குடுக் கிறதுனு நா இப்ப கட்லட் பண்ணி குடுத்த வெறு உருளக்கெழங்கு அது வந்துட்டு வேகவச்சுட்டு ஆ வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஆ இந்த மஞ்சத் தூளு மொளகா தூளு கொஞ்ச தனியா தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி எல்லா ஆட் பண்ட்டு அப்டியே கட்லட் மாரி புடிச்சு ஆனா வந்துட்டு அத நம்ம இப்போ கல்லுல போட்டு எடுக்கும் போது வந்துட்டு கொஞ்ச அப்டியே சாப்ட் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாரி சாப்ட் ஆயிட்டா திருப்பி போடுறது கொஞ்ச கஷ் ஷ்டமாயிடுது நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சோண்டு ரவ் வே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்ச நல்ல திக்கா நல் நல்லா இதுவா இருக்குனு நெனைக்கிற கொஞ்ச
ஆமாங்க ஆமாங்க ஏன்னா ரவ கொஞ்ச நெற நெறன்னு இருக்கனால நீங்க அது மாதிரி பன்னீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாருக்கு அதோட வேற ஏதாது கல மாவ்லா போட்டீங்கனா அது எண்ணைல பொறிக்கிற புட்டு கொஞ்ச நல்லாருக்கும் பட் இது தோச கல்ல தானே ரோஸ் பண்றோ பட் இதுக்கு வந்து ரவதா கொஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன்ன்னு சொன்னாங்க
ஓக்கே ஓக்கே ஆ சரி ஓக்கே சேரி நா இத ட்ரை பண்ணி பாக்றே நல்ல ரெசி இதா சொல்லிருக்கீங்க
ஓக்கே பர் வேற வந்துட்டு இப்டிதா வ வேற எதும் நா கொழந்தைங்களுக்கு இந்த லிக்விட் ஐட்டம்ல கொஞ்சம் ஓரளவ் யூடியூப்ல பாப்பெனுங்களா கொழந்தைக் கொஞ்சம் குடுக்குற மாரி அந்த மாரி ரைஸ் தா நா பாப்பே
கெய்ன்காக வந்து அந்த நட்ஸ் ஜூஸ் மாரி பண்ணி குடுப்பே அந்த மில்க் ஷேக் மாரி அந்த நட்ஸ் எல்லா இருக்குல்லையா அது அந்த டேட்ஸ் அதுக்குப் அப்புறோ வந்துட்டு ஆஹ் பாதாம் அதுக்கப் அப்புற முந்தி பே
இல்லக்கா நீங்க இந்த மாரி இல்லாட்டியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்ச வெயிட் கெயின் வெயிட் கெய்ன விட கொஞ்ச மார்னிங் இது குடிச்சீங்கன்னா கொஞ்ச எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க இது வந்து கொழந்தைகளுக்கு வந்து இது அந்த அளவுக்கு லைக் பண்ணும் பட் பெரியவங்க குடுச்சின்ன்னா கொஞ்ச நல்லா இருக்கும்
இல்ல நா கொஞ்சோன்தா குடிப்ப நம்ம நா எனக்கு வெயிட் லாஸ் தா பண்ணு எம் பையனுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் பண்றதுக்காக நா இது வந்து அந்த நட்ஸ் ஷேக் மாரி பண்ண கொடு கொஞ்சம் வாழைப்பழமு ஆட் பண்ணிப்பே அது இல்லாம டேட்ஸும் போட்டு நல்லா மிக்சில ஓட்டிடுவே அத ஓட்டிட் டு அது வந்துட்டு குடிச்சா வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குனு ஒரு கப்பு கு குடுத்தாலு என் பையன் குடிச்சீர்வா அது வந்துட்டு நா குடுக்கறது நா அப்ப வாரத்துக்கு ஒரு தடவ தா பண்ணிட்டுருக்கே இப்போதைக்கு அது ரெகுலரா குடிக்கணுமா தெரில டினு சொல்லிட் டு அது கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க
ஆஹ் இல்ல ஓகே இல்லாட்டி இப்ப நா சொல்ற மாரி உங்க கொழந்தைக்கு குடுத்து பாருங்க இது மார்னிங் வந்து ஒரு ரா இது மில்க் இருக்கு இல்லங் நீங்க மில்க்க வந்து காச்சி ஆர வச்சாலு சரி இல்ல நீங்க வந்து அந்த எப்டியு வந்து மில்க் வந்து பச்சையா நம்ம ஊத்துனா அது நல்லாருக்காது கொஞ்ச மில்க்க வந்து காச்சி ஆர வச்சுருங்க கொஞ்சோ
உம்
மில்க்குல வந்துட்டு அந்த டேட்ஸ் இருக்குல்லங்க டேட்ஸ் வந்து ஒன் ஆர் டூ டேட்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாதம் சேத்துக்கலாம் மோஸ்லி டேட்ஸே வந்து ஓ கே தா அபிஷியல் தா இந்த பாதாம்ங்கறது து அது இது வந்து டேட்ஸ் வந்து ஒரு மூணு அல்லது ரெண்டு டேட்ஸ் கொட்டைய வந்து எடுத்துருங்க அத எடுத்துட்டு நல்லா மில்கோட ஒரு ஆஃப் ஹாஃவனவர் நல்லா ஊருட் டாது ஊர்னதுக்கு அப்பறோ மிக் மிக்சில வந்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க ஓட்டு ஓட்டிட்டு அத அப்டியே வந் த அப்டியே அந்த பாலோட ஓட்டனீங்கன்னா கொஞ்ச நல்லா இதாயிரு அத வந்து கொழந்தைக்கு குடுதீனா கொஞ்ச கால எனர்ஜி ட்ரிங்காவு இருக்கு சில பேர் இந்த டயட் கூட இருப்பாங்க அவ் அவங்களுக்கு கூட அந்த ட்ரிங் க் பிளஸ் ஒரு எஃகு ஒரு கொஞ்ச புரூட்ஸ் இத மட்டும் சாப்டாங்னா கொழந்த ஹெல்தியா இருக்கு கொழந்தைங்களுக்கு
ஓகே ஓகே கண்டிப்பா நா இதயு ட்ரை பண்ணி பாக்குறே ரொம்ப நல்ல ரெசிபி சொன்னீங்க அ நேரமு ஆயிடுச்சு இன்னொரு அழைப்பில சந்திக்கலா தோழி ரொம்ப
அஹ் ஓகேங்க சிஸ்டர் தேங்க்யூ ஆஹ்.